ஹலோ
ம் ஹலோ
ஆஹ்
நானா நானு எனக் கொஞ்சோ நான்வெஜுல சாப்பிட்டாவே முட்ட சாப்பிடுற பழக்கோ இருக்கா அதா இப்பப்பு வீட்டுக்கார்ரு கூப்பிட்ருக்காரு
அஹ் சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்க
இல்ல இனிமேல் தா சாப்
சாப்புட்னு மூணு மணி ஆகுதுங்க இன்னு சாப் புல்ல
ஆஹ் அது கொஞ்சோ பசி இல்ல நான்வெஜ் சாப்பிட்டதுனால நானு என்ன கொழம்பு சாப்பாடுதா நல்லா சாப் ஒரு ரெண்டு மூணு வாய் சாப்பட்டுவானா ம் அதனால இனிமேல்தா வந்து இது பண்ணணு பாப்பாவுக்கு நீ ஸ்கூலு லாம் எந்த மா ஏதாது ஜுஸஸ் குடுத்துடற அதாவது அவ மதியம் சாப்படுறத்துக்கலா
நானாக்கா நான் வந்து ஆ டிஃபன் ஐட்டம்லாம் ச இது பண்ண மாட்டே குடுக்க மாட்டே நா சாப்பாடு தா குடுப் ப்பர் ஏன்னா அவ எங்க அப் ம்மா அப்டிதா பழகி வெச்சிருக்காங்க அவள அவ கொஞ்சோ கஷ்டோ தெனோ அவங்க ஸ்கூல்லயு அப்டிதா சொல்லிருக்காங்க சாதோ அவங்க ஸ்கூல்ல வந்து ஒரு சார்ட் மாரி குடுத்துருவாங்க அதுபடிதா நம்ம குடுக்குற மாரி இருக்கு சாதோ சாம்பாரு எதாச்சு ஒரு பொரியலு அது வந்து மண்டே
சாப்பாட்டுக்குள்ள தானே உத்த முடியு இதென்னா அதுக்கு இன்னொரு கப்புல ஊத்திக் குடுத்துருவையா.
ஆ நா ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தா குடுத்தனுப்புவே அதுல வந்து என்னன்னா. சாதமு சாம்பாரு நல்லா கொழைய வடுச்சிருவே சாதத்த. ஏன்னா அப்பதா நா மதியம் குடுக்குற வரையு நல்லா இரு. கொண்டு கொழைய வடுச்சுட்டு. சாம்பார் போட்டுட்டு அஹ் நெய் ஊத்திட்டு. ஆஹ் பெசந்து குடுத்துருவே. பெசந்துட்டு கொஞ்சோ சாம்பார எக் ஸர்வே ஊதிருவே. அப்போ காய் வந்து மேல வெ ச்சுருவ காய் தொட்டு சாப்ட்ருவா
ஓ ஓகே ஓகே ஓகே இப்ப நீங்க கெளர்ன சாப்பாட்லா குடுத்து விடமாட்
ஆஹ் அதுவு குடுத் அனுப்புவே அதுவு வந்து ஆஹ் எலும்ச்ச சாதோ, புளி சாதோ ஆஹ் அப்பறோ வந் து தயிர் சாதோ ரொம்ப க ரொம்ப நாளிக்கு அப்பறோ அது மாரி தா அவளு கேட்ன்னே இருப்பா நா தா குடுத்து அனுப்ப மாட்டே ஆனா தய் குடுத்தனுப் மாட்ட ஏனா அது புளிச்சுரு அப்டிலா சொல்லிட்டு குல்த்தனுப் மாட்டே, நம்ம என்ன தா பால்லா கலந்து குடுத்தாலு புளிச்சுரு அப் டின் சொல்லிட்டு நா அத்னால அது குடுக்க மாட்டே, அப்பறோ வந்து வேற என்ன குடுத்தனுப்புவே ஆஹ் நானு தேங்கா பால் புலாவ் மாதிரி கொஞ்சோ செய்வே அது அவ கொஞ்சோ விரும்பி சாப் புடுவா அது நா ஸ் குட்த்தனுப்வே
தக்காளி சாப்பாடுல்லா
ஆஹ் தக்காளி சாப்பாடு கொஞ்சோ கஷ்டந்தாக்கா அதெல்லா குத்தனுப்பறது அவ வந்து அப்ப ஆஹ் ஆ, ஆஹ ஹா ஹா அதெல்லா கொஞ்சோ கஷ்டங்க்கா, நா வந்து அஹ் இட்லி இதுல நெய் போட்டு பொடி போட்டு குடுத்தா அது சாப்ட்டுருவா ஆமா அதுவு குடுத்தனு அஹ் அப்பறோ சப்பாத் பீ ட்ரூட் வந்து நல்லா அரச்சிட்டு மாவு பெசயும்போது பீட்ருட் பீட்ருட்
பீட்ரூட் சப்பாத்தி ஆஹ் அது இப்ப நல்லயா பேரு பண்றாங்க ஆஹ்
ஆஹ் பீட்ருட் சப்பாத்தி போட்டுட்டு அது கலரா இருக்குல்ல அப்பறோ அந்த கட்டர் வெச்சு வெச் அ, நறையா ஷேப்ஸ்ல கட் பண்ணிட்டு அப்டே போட்டு எடுத்துருவன் ஆஹ் அ அது மாரி இருந்துச்சுன்னா உள்ள வந்து ஸ்டபிங் வந்து அந்த என்ன சொல்றது உருளக்கழங்கு இருக்கு பாத்தீங்களா
ஆமா ஆமா ஆமா ஆஹ் ஓகே ஓகே அது நா அவளுக்கு பிடிக்கு அந்த மாரி டிஃப்ரெண்டா நம் பண்றப்ப அவங்களுக்கு பிடிக்கு
இது ஆமா அவங்க ஸ்கூல்ல வந்து நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எடுத்துன்னு வருவாங்க கட்லெட்டு அதெல்லா எத்துனு வருவாங்க அப்ரோ நம்போ அவ என்ன சொல்வானா எனக்கு வயிரு ஃபுல் ஆவுணும் நீ வந்து வித்தியாசமாவு குத்து அனுப்பனு இப்பதா எ டிபன் பாக்ஸ்லருந்து பசங்க சாப் பாடு எடுத்துப்பாங்கன்னு ஒரு இது சொல்லுவா அப்டின்னு சொல்லிட்ட அப்போய சின்ன பொழுதே கே ஜி, யூ கே ஜிலா தெரியாது இப்ப போன வரு விஷயத்துல இருந்தா நறையா சொல்றா இது மாரி செய் இது மாரி செய் அப் ப்டின்னு சொல்லிட்ட அது வந்து ஆமா எனக்கு வந்து காலையில நேரோ இருக்காதுக்கா தம்பியு எழுந்து டானா அவரு என்ன பண்ணுவாரு ஆஹ் ஆப் பிஸ் போறதுக்கு முன்னாடி காய் இந்த காயின்னு சொன்னா காய் கட் பண்ணி வச்சுடுவாரு
ஓகே நல்லது
காய் கட்பண்ணி வச்சிட்டு அரிசி ஊர வச்சிடுவாரு பருப்பு ஊர வச் சிடுவாரு என்ன மெனுனே கேக் அப் நானு தூக்கத் துல ஏதோ ஒளர அவருக்கு என்ன காதுல கேக்குதோ அவ பாட்டுக்கு ஊரவச்சிட்டு போயிடுவாரு அப்ரோ நா ஒரு செ ஸ்பாட்டிஃபைக்கு இல்ல ஏழு மணிக்தா எழுந்திருப்ப ஏந்துருச்சுட்டு அந்த ஒரு மண்நேரத்துல அவங்ள ரெடி பண்ணு சமைக் ணு நா குளிக்கிணு பாப்பா குளிக்கிணு தம்பி குளிக்கிணு ஆஹ் எல்லா வேலைய்மே அ ந்த ஒரு மண்நேரத்ல ஆகணு ஆகனாதா நான் எயிட் டுவெண்டிக்கு ஸ்கூலுக்கு எத்துன் போய் விட முடியு ஏன்னா எனக்கு ஸ்கூல் கிட்டவே இருக் ன்டு அதுனால நானுமே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அது மாரிதா
பா தம்பியு சேத்து கூட்டிட் போவியா
ஆமா தம்பியு சேத்து கூட்டிட் போவ தம்பி வந்து பேக்ல மாட்டிப்பே பட் இப்ப போன வருஷத்துலந்தா அவரே நிக்க ஆரம்பிச்டாரா முன்னாடி வண் டில அவுனுக்கு வண்டில போ இன்னு ஒரே ஜாலி ஆயிட் து அம்மா இங்க போங்க லே போ ரைட் போ லெஃப்ட் போ ரைட் ஆ ரைட்டு போ அப்படின் சொல்லிட்டு அவனுக்கு ஜாலி நறைய டைம் கூட்டிட்டுதான்க்கா போவ நானு ஃபர்ஸ்ட்டல்லா வந்து பக்கத்து வீட்ல கொஞ்சோ நாள் சேர்ல போட்டு வுட்டு போவ இத்தனிக்கு அப்றோ அவுங்க எதுனான னச்சுப்பாங்கல்ல நம்ம என்னதா கொஞ்சோ க்ளோஸா இருந்தாலு ச் ஒரு மாரி ஆமா இன்னோரு விஷ் கூட பண்ணே நானு நானு வந்து ஜீமீ நா ஜீமீ ட்ல இது பண்ணிட்டு ஆ பா தம்பிய வந்து அதுல வச்சுட்டு அவருக்கு கால் போட்டுருவ நம்பளால பாக்க முடியாது டேப்ல போட்டுட்டு பாத்துட்டு அவர்கிட்ட சொல்லிடுவே என சப்போஸ் அவ வந்து எழுந்திருச்டான்னா எனக்கு டக்குன்னு கால் அடி நா சந்து பொந்தெல்லா பூந்து வந்து அப்டினு சொல்லிட்டு அது மாரிலா பண்ணுவ அ ஏன்னா அவங்க தூங்கிட்டா கொழந்த எழு எழுப்பி கூட்டிட்டு போ முடியாது இல்லைங்ளா அவ வந்து வந்து நேரமா எழுந்திருப்பா ஆனா சில டைம் முக்காவாசி நேரோ அவ வந்து என்ன நெனைப்பா அவங்க அக்கா எப்ப குடிக்கிறாலோ எப்ப சாப்புட்றாலோ அப்பவே நா சாப்ட்டுண்ணு அது வந்து நெனைப்பா ம்ச் ஏனா பசங்களோட பசங்க சாப் டா சி
ம் ஆம்மாமாமா நாங்க இ பாப்பாவ அதா இங்க நா அன்னக்கி நைட் வந்து
ஆ நீங்க வண்டி ஓட்டுவீங்ளாக்கா
ஆமா எனக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து என் ஸ்கூல்ல லா வன்ல தா வந்து என்னைய வந்து தாட்டி விடுவாங்களா அப்பல்லா எனக்கு வந்து அவிங் அப்பா அம்மாலா கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ஆசயா இருக்கு
ஆ
சோ கொஞ்ச நாளைக்கி கூட்டிட்டு போயி கூட்டிட்டு வரனு அப்டினு ஏன்னா மழக்காலம்லா வந்துனா நம்ம எப்டி நா ம் காலேஜ் படிக்கயிலே நா லைசன்ஸ் வாங்கிட்டே டூ வீலர் க்கு ஃபோர் வீலர்க்கு இப்ப டைம் இல்ல அதனால ஃபஸ்ட் முன்னடியே எனக்கு நா வந்து கூட்டிட்டு போய்விடனு அப்டின்னு ஒரு ஆச சின்ன ஆச அதுமில்லாம அதனாலதா வீடு சேஞ்ச் பண்ணுனது பக்கத் துல ஆனா அதுவே ரெண்டு கிலோமீட்டர் வரு ரெண்டு கிலோமீட்டர் வரு சேரி வண்டில கூட்டிட்டு பெயிட்டு ஒரு வேள நா கூட்டிட்டு பெயிட்டு வந்தாலு ஒரு வேள இவருக்கு மீட்டிங் இல்ல அப்டிங்றப்ப இவரு வந்து கூட்டிட்டு பெயிட்டு வருவாரு
வருவாரு இல்ல அக்கா இப்போ வந்து என்னன்னா நீங்க சொல்ற மாரி இப்ப இருக்க நம்ம காலத்துல லா கடைக்கெல்லா எங்க அம்மா அனுப்புவாங்க இப்ப எங்க அம்மா எதோ பக்கத்து வீட்டுக்கு போனா கூட ஏ ஏ பக்கத்து வீட்டுக்கு அனுப்புற அதெல்லா பக்கத்
ஆமா அது இப்ப என்னன்னா ந நம்ம தனியா இருக்கிறோம் யார நம்றது யார நடக்க கூடாதுன்னே தெரியது எனக்கு அதனாலயே தான் நம்மளுக்கு யாருக்கூ வெட்டி விடுறதுக்குமே வந்து மனசு வரமாட்டேங்குது உம் கரெக்ட்டு ஒரு பேல போற மாரியே ஒரு வேல இருக் அது எதாயவது இங்க போய் எடுக்கறங்க உடஞ்சுக்குது போச்சுானா மூஞ்சி கம்மிப்பாங்கா யார் ந்திலுமே அது நம்பளுக்கு சங்கடமா இருக்
ஆமா உனக்கு அத விட்டா எ என்ன வேல நீ எந்த வேலயும் செய்யாத அவர் வரட்டும் நீ செஞ்சுக்கோ எந்த வேலயும் செய்யாத அப்டின்னு சொல்லிட்டு ஆ அவள எங்கேயுமே அனுப்ப மாட்டோம் பக்கத்துல அந்த பாப்பா வந்து எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் விளையாட ஒண்ணா வந்து பாப்பா ரொம்ப சேட்ட பண்ணும் ஒரு வாட்டி போட்டோம் அப்டிதான் கரண்டிலயும் போட்டுத்து தலமேலயே அடிச்ட்டா ச் அவங்கமா அதுதான் சொன்னலா நம்ம வந்து அவங்க நம்பள விட கொஞ்சம் பெரியவங்க அதான் சொல்றது இல்லக்கா ஒரு பத்து பத்து வருஷம் பத்து பன்னெண்டு வருஷம் பெரியவங்கண்ணா அதுக்கேத்த மாரி நம்புளுக்கும் அவங்களுக்கும் அந்த அ என்ன நெனக்குது எல்லாம் மை வந்து மாறு இல்லையா அவங்க போட்டு போட்டு அடிச்சிருவாங்க ப்ச் நானு அடிப்ப தான் பட் அவுங்க வந்து அப்டியே எல்லார் முன டியே அடிப்பாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்
இன்னொன்னு குழந்தைங்கள நம்ம வந்து அது என்னமோ ஆனா கொஞ்ச பெருசாக பெருசாக இப்ப நம்ம வந்து ஒருத்தர் மின்னடி நம்ம குழந்தைய அடிக்கிறன்னு வையேன் அவங்களுக்கே வந்து இன்னடா அவங்க இப்ப நான் நம்ம வந்து நாலு பேத்துக்கு முன்னாடி நல்லா இருக்குனுனு நினைப்போம் ஆ அப்டிங்ற அது ஒரு வெறுப்பு வந்துறு அதனாலயே நெனப்பேன் நானு யாராவது குட்டிஸ் வர்ர வர்ரதுக்கு முன்னாடி நான் அடிப்பேன் திட்டுவேன் ஆனா குட்டிஸ் வரப்ப ந அத த்துவ ஆனா வந்து நான் அடிக்கணூ அப்டின்னு வந்து எவ்ளோ தூரத்தி கண்ட்ரோல் பண்ணமோ ரொம்ப அவ குறும்பு பண்ணா அது வந்து ஆ உங்களுக்கு ரொம்ப சேதாரம் ஆகுது இல்ல அடிக்க வைக்க அடிக்க போற அப்படிங்கிற பட்சத்தில மட்டும்தா நா அவன் வந்து கை வ அதுக்கு முன்னாடி கை வைக்கவே மாட் ட்ட முடுஞ்ச அளவுக்கு வந்து நா வந்து திட்ட மட்டு தா செய்வ ஏன்னா அவங்களுக்கு அது பாதிப்பு இருக்கும் நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு கொஞ்சல் தட்டு இல்ல இது பண்றா அடிக்கிறா அப்படின் இப்பமே அயா நா இல்லப் அப்படிங்கிறப்ப நா கம்மனு இருப்பா நான் போயி அப்படின்னா எங்க எங்க இருந்தாலும் வந்து அப்பதான் வாய் பேசுவா ஆமா வாய் பேசுறது குறும்பு பண்றது எல்லா செட்டயுமே பண்ணுவாங்க அதா சொல்லுவாங்க எங்க போனாலுமே சொல்லுவாங்க நீ இல்லாதப்ப கம்முனு இருக் இருக்கடமே தெரியு ஆனா நீ வந்ததுக்கு அப்ரோ தா பாறே ஓவர் குறும்பு வாய் பேசுரா உம் பாரே எல்லா குடும்பும் பண்ண ஆஹ் கோச்சுக்கிறா எல்லா பண்றா அப்படி மாங்க நானே இருந்தாலுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிக்க கூடாது. வாயில சொல்லி புரிய வைக்கணு. இப்ப இப்பவுமே நா அடுச்சா சொல்லுவா நா குறுபண்ணங்காட்டி அடிக்கிறேன்னு சொல்லுவ் புரியு அது புரியுது ஆனா குறும்பு பண்ணக்க கூடாது சொன்னா அது புரியாது
அடிவாங்குமாதக்கா இருந்தா நா வந்து கை ஓங்கிருவே அவுங் அப் ப்பா கை ஓங்கு மாட்டாரு ஆனா இப்ப இப்ப அவு பண்று டென்ஷன்ல ரெண்டு பேருமே கை ஓங்கி ரோ நேத்து கூட அஹா நல்ல ந்தா அந்த நாள் ஃபுல்லா நல்லதா போவோ நைட்ல வந்து அடம்பிடிப்பா பாருங்க கதுவு சாத்துனதா தூக்க வரு இது பண்ணு அத பண்ணுன் சொல் ட்டு வேல வாங்கினேயிருப்பா பாருங்க அப்பதா நம்ம டென்சன் ஆயிடுவோங் கொஞ்சோ
ப்ச் ஆம் ஆமா ஆமாம்மா அதுதா சேரி பாக்குலா நம்ம முடிஞ்ச வரைக்கு நம்ம கை வைக்காம இருந்தோம்னா அவுங்களுக் நம்ம சொல்லி திருத்தணு அதுதானே எல்லா டாக்டர்ஸ் கூட இத சொல்லுவாங்க
கண்லியு மிரட்டு கண்லியு மிரட்டுனா எங்கிந்து மிரட்டுறது எங்கிந்து மெரலுதுக
டென்ஷன் வந்து உச்ச கட்டத்துக்கு போயிரு அந்த அளவுக்கு பண்ணுவாங்க சேருடா சேரிடா எனக்கு பசிக்கிது ஒரு குட்டி சாப்பாட்ட போட்டுட்டு வர்ர
ஆஹ சேரி சேரிக்கா பாய்க்கா